ஹலோ
ஹலோ வணக்கம்ங்க
அ வணக்கோ கேக்குதா
அ கேக்குதுங்
ம்
எப்டி இர்க்கீங்க
அ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லார்க்கேங்க சாப்ட்டீங்ளா
நா இனிமேதா சாப்டணு
என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி
ஃபீஷ்ஷு
ம்ம் ஒய் ஹவுஸ் ஒய்ஃபா
அ ஆமா
அ அ சேரிங்க
ம் நீங்க
நா காலேஜ் ஸ்டூடண்
அ சாப்ட்டிங்ளா
இன்னு இல்லைங்க இனிமேதா சாப்புட்ணு அப்பாவு அம்மாவு ஃபங்க்ஷன் பேய்ர்க்காங்க பெய்ட்டு வந்தவன சாப்
சேர் சேர்
ம்
எனக்கு இன்னு ஆப்பு ஓப்பன் ஆகவேல்ல அந்த டாஸ்க்குன் சொல்ட்டு மட்டு வந்துருக்கு
ம்ம்
மத்தப்புடி நம்பர்ஸ் கால் பண்ற மாரி ஒன்னு இதாகல ஏ அப்டி
அது வந்து அத பத்தி இப்ப பேசக்குடாதுங்க
அப்டியா
ம்
சேரி சேரி ஓகே ஓகே
இப்ப வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
வீட்ல பசங்க வந்து வெள்ளாண்டிட்ருக்காங்க அம்மா மீன் வறுத்துக்கிட்ருக்காங்க
ம்ம் ம் பசங்க நல்ல பெரிய பசங்க
பெரிய பைய வந்து நைன்த் படிக்கிறா
ம்
சின்ன பைய சவன்த்து
ம் ம்
பாப்பா இருக்கா பாப்பா செகேண்டு்
செரிங்க செரிங்க அம்மா சமைக்கிறாங்களா
அ ஆமா அம்மா வீட்ல இருக்கே எல்லா ரெடி பண்ணி குடுத்துட்டு வந்தே
ம்ம்
அவுங்க சேரு ம் அவுங்க செஞ்சுட்ருக்காங்க
சேரிங்க சேரி
ம்
அப்பறோ டேலா எப்டி போகுது
ம் நல்லா போயிட்ருக்கு
ம்ம்
அங்க ஒங்க கூட அங்க யார் யார் இருக்கா
இங்க வந்து அண்ணெ மட்டு இருக்கா கூட பொறந்தவெ
அஅ அவுங்க என்ன பண்றாங்க
அவுங்க காலேஜ் முடுஸ்ட்டாங்க
அ
அப்பறோ பெரிப்பா பசங்க அக்கா எல்லாருக்காங்க
ம் சேரி சேர்
ம்
அப்பறோ ஒங்களுக்லா லைஃப் எப்டி போயிட்ருக்கு
ம் ஏதோ போகுதுங்க
ம் ம்
சொல்றளவுக்கு இல்ல
ஏ இப்ப அப்டி இப்பவே அப்டி சொல்றீங்க
இல்ல சொ சொல்றே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷ சந்தோஷமாருந்தாலுமே இன்னோ பத்து நிமிஷோ ஏதாச்சு நம்ப கஷ்டப்பட்டுட்டு
நீங்க அப்டி சொல்றீங்க இந்த லைஃப்புக்கு வந்து பாத்தா தா தெரியு
அதுவு உண்மதா
அதுக்கப்பறோ ஏ நம்ம கல்யாணோ பண்ணோ அப்டிங்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகு
ம் ம்
என்னா பண்ணே எது வந்தாலு இல்லல்ல எனக்கு அரேஞ்ச்சு மேரேஜ் தா
ம்
ம்
அந்த ஒரு விஷயத்துல எனக்கு என்னமோ நமக்கு அந்த மாரி அமையாது அப்டி நெனைக்க மாட்டோ அப்டின்ற ஒரு இது இருக்கு
ம்
ஏனா நமக்கு புடுச்ச வாழ்க்கையை நம இது பண்ணிட்டம்னா கொஞ்சோ சந்தோஷமா இருக்குன் நெனைக்கிறே
ஆ இருக்கலா நீங்க என்னா கமிட்டடா
ஆ
ஆ அதான பாத்தே அதா அத பத்தி பேசுறீங்க
தெரியுமுல்ல நமக்கு இப்பயே
ம் ம் ம் உண்மேலயே அது ஒரு லைஃப் தான் வச்சுக்கோங்க ஒருத்தவுங்கள புடிக் சேரி அ கல்யாண பண்றது அது ஒரு இதுதா இதுவு நல்லாதா இருக் கூ எல்
ஆனா இ இதுக்கேத்த மாரி அது வராதுன் நெனக்கிறே
ஆமா
என்னோட மைண்ட் செட் பொறுத்தளவுக்
அது ஒரு சில பேருக்கு இருக்கு ஒரு சில பேருக்கு கடையாது ஆ பாத்து கல்யாண பண்றவங்க எல்லா அப்டிதா பாத்துக்கிறாங்க லவ் மேரேஜ் பண்றவங்களு அப்டியே லாஸ்ட் வரைக்கூ இதா இருப்பாங்கனு சொல்ல முடியாது
ம்
ஒரு சில பேரு அப்டியே ஆப்போசிட்டா மாறு ம் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் போ எடுத்திருக்கீங்க
நா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்
ஓச
நீங்க எது படிச்சிருக்கீங்களா
நா வந்து பி ஏ இங்க்லிஷ்
அப்டியா ஒர் ஒர்க் எங்கயு போறீங்களா
ஆ போயிட்ருக்க ஸ்கூல்ல
ம் இங்க்லீஷ் டீச்சராப்போ
இல்ல காமனா எடுக்கறோ தேர்ட் ஸ்டாண்டர் வரைக்கூ ஆல் சப்ஜெக்ட்டு ஆமா நா ஏ பாப்பாவுக்காக போயிட்ருக்கே
ஏ
அது கொஞ்சோ ம்மா அந்த ஓ பஸ்ட் ஸ்டாண்டர் படிக்கிறப்போ அழுகிட்டே இருந்துச்சு நா படிச்ச ஸ்கூல்லதா பாப்பா படிக்கிறா
ஆ ம்
அப்ப நா வீட் வேலைக்கு எங்கயுமே போல வீட்லதா இருந்தே அதே மாரி ஸ்கூலுக்கு ஆள் வேணு ஒருத்தங்க அப்டின் சொல்லி கேட்ருந்தாங்க அப்றோ எங்க டீச்சர்ஸ் சொன்னாங்க நீங்க வாங் அ நீ வா செந்தமிழ் அப்டினு சொல்ட்டு என்னய கூப்ட்டாங்க
ம்
அதுக்காக அய்யயோ அது பக்கத்துலதா ஒன்னு ப்ரச்சன இல்ல பொழுதென்னைக்கு வீட்ல தான இருக்கோ என்னா பண்ண போறோ அங்க போய் கொஞ்சோ அதுவு ஜாலியாதா இருக்கு சனி ஞாயர் லீவு கவுர்மெண்ட் ஹாலிடேனா லீவு சம்பளத்துக்கு சம்பளம் பாப்பா கூடயு இருக்கலா பசங்க கூடயு வந்துர்லா
அம்மா
எந்த ஒரு இதுவு இல்லல்ல
ம் இந்த பிரைவேட் ஸ்கூலுங்களா இல்ல
இல்ல கவுர்மெண் ஸ்கூல் தா
ம் ம்
பி டி எ லேந்து நா வந்து நைன் தேட்டிக்கு போவ
ம்
ஃபோரோ க்ளாக்கெல்லா உட்ருவாங்க
ம்
அ
கவர்மெண்ட் ஸ்கூல் எப்டி கோயேடா பசங்களு பொண்ணுங்களு இருக்க மாரி
ஆ ஆமா ஆமா கோயெடுதா எய்த்து வரைக்குந்தான கோ எஜுகேஷன் தா ஆமாமா
ஓ
அதனால போய்ட்ருக்கே இப்பதா நெறையா எடத்துல ஆள் எடுக்கறாங்களே கவர்மெண்ட் ஸ்கூல்லயே ஆள் இல்லாம சப்ஜெக்ட்டுக்கெல்லா ஆள் இல்லாம
ஆமாமா அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கான கவர்மெண்ட்டு ஸ்டாஃபுக்கான படிப்பு படிக்க தேவல்ல ஆள் இல்லனா எடுத்துக்கறாங்
ஆமா இது வந்து எப்டின்னா ஊருக்காரங்க இருக்காங்கல்ல அவுங்க வந்து கவர்மெண்ட் சம்பளோ தான கெடையாது
ம்
ஊருக்காரங்க வந்து சம்பளோ போட்டு குடுக்கறது மாரி
ம் ம்
ஆ ஆமா
ஊர்க்காரய்ங்கெல்லா சேந்து குடு
ஆ சேந்து குடுக்றது மாரி அதுல வந்து ஒரு டீமுன்னு ஒன்னு இருக்கு எப்டினா சோசியல் ஒர்க்குக்குன் சொல்ட்டு ஸ்கூலுக்கு செய்றவங்கன்ட்டு சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் அது மாரி ஒரு டீம் ஒன்னுருக்கு அவங்க வந்து என்னா பண்ணுவாங்க அவங்க வந்து சம்பளம்லா இது பண்ணி ஊருக்கு பொது சேவையு பண்ணிக்குவாங்க ஸ்கூலுக்கு இது பண்ணுவாங்க ம்
சேரிங்க செரி ஸ்ட்ரிட்டான ஸ்டாஃபா நீங்க
ஏ அப்பிடியெல்லா இருக்க அப்டே ஜாலியாவு இருப்பே
ம்
ம்
சேலரிலா எவ்ளோ தருவாங்க
இது வந்து இப்ப வந்து த்ரீ தௌசண் தா போன மாசோ வரைக்கு குடுத்துகிட்ருந்தாங்க இப்ப சேல்ரி ஏத் தி தரேன் சொல்லீர்க்காங்க ஆ
சேரி எதோ கை செலவுக் இருக்கா
ஆ ஆமா அதுக்காக தா பாத்துகிட்ருக்கோ இப்ப அவங்களே வந்து கோ ச்சிங்லா நல்லா பிள்ளைங்களு நல்லா இன்ட்ரெஸ்டடா படிக்கிதுங்க அப்டின் சொல்லீட்டு
ம் ம்
அ சேல்ரி ஏத்தி தரே அப்டின் சொல்லீர்க்காங்க ஆ எடைல எனக் முடியாது நாலா வர்ல அப்டின் சொல்லிட்டே எங்க வீட்டுக்காரு இதுக்காக எதுக்கு போற காலைலர்ந்து பொழுதன்னைக்கு அங்கர்ந்துட்டு ஈவ்னிங் போல வர அதுக்கு வேற எடத்துக்கு வேலைக்கு போலா அப்டி இப்டின் சொல்லி ட்ருந்தாங்ளா அத சொன்னோன்னையு அவுங்களுக்கு நா வரமாட்டனோ என்னமோன் நெனப்பு ஹெச் எம் டீச்சர்லா வந்து சொல்லிட்டாங்க அப்றோ சேல்ரி ஏத்தி தரேன்ப்பா போக வேணா அப்டின்னு
ம் ஆமா இப்போ த்ரீ தௌசண்ட் நம்ம ஒரு நா ஒரு நா நாளைக்கு ஒரு நைன் தேர்டிலருந்து ஃப்ரோ க்ளாக் வர ஒர்க் பண்றோ அப்டின்னா அது நம்ம தேர்ட் ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கறோம்னா கொஞ்சோ சேத்து தரணு இப்ப கடைக்கு சிம்பிளா ஒரு கடைக்கு இவ்ளோ போனாலே இது குறைஞ்சபட்ச ஐயாயிர ஆறாயிரோ தராங்க
ஆமா ஆமா அ இப்ப வந்து அது மாரிதா இப்ப குடுக்க போறாங்க அவங்க என்ன நினைச்சுட்டாங்க சும்மா வந்து எழ் கே ஜி யூ கே ஜி க்குன் தா எடுத்தாங்க
ஆ
டென்த் வரணுங்கிறதுக்காக நா வந்து வந்து தே தே தேர்ட் ஸ்டாண்டர்ட்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாரி பிராக்டிகல் ஒரு க்கு வீடியோ அந்த மாரி இதெல்லா எடுத்து எல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தா அதுங்களுக்கு அந்த விளையாட்டு விதமா சொல்லி எல்லா குடுப்ப லெசனையே அதனால அவங்களுக்கு வந்து புடிச்சிருச்சு
ம் ம்
ம் அதனால உட மாட்டங்கிறாங்க
ம் அதா சம்பள கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கேட்டு பாருங்க
ம் அதா அவ நா எதுமே கேக்கல அவங்களே சொல்லிட்டாங்க
நம்ம ஒர்க்குக்கு ஏத்த மாரி குடுத்தாலே போது அதுவே
ம் அதுக்கப்பற நம்ம வீட்ல இருக்குற வரைக்கு அந்த மூணாயிர தான பரவால்ல ஒரு செலவுக்கு ஆவு டொன்டி இருக்கு அப்ற அங்க போனோன்னே நம்மளுக்கு நெறய கமிட்மெண்ட் வேற வந்துருதா அதுவே பத்த மாட்டேங்குது
ஆ
ஆ
சேரிங்க நம்ம அடுத்த இணைப்பில் இத பத்தி தொடர்ந்து பேசலா
ஆ செரி ஓகே